ஹலோ
ஹலோ
ஹலோ நல்லா இருக்கீங்களா
அ நா நல்லா இருக்கங்க நீங்க நல்லா இருக்கீங்களா
ஆ நா நல்லா இருக்கே
செரிங்க ஆ நா சாப்பிட்டங்க நீங் சாப்ட்டீங்களா
ஆ நா சாப்ட்டே டீயெல்லா குடிச்ட்டீங்களா ஈவி்னிங் டைம்மாச்சு
ஆமாங்க ஈவினிங் டைம் ஆயிடுச்சுங்க அ இன்ன டீ சாப்பிட்லீங்க டைரெக்டாவே சாப்ட்டுக்கலானுங்க
சேரி சேரி
உம் அப்பறோ இன்னிக்கு எப்டி போச்சுங்க ரொட்டீனுங்க
ஏதோ ஒரு மாதிரியா தாங்க இருந்துச்சு
சேர் சேரிங்க அங்கெல்லா மழ பேஞ்சுதுங்களா
ஆ நைட்டு வேணா பயங்கரமான மழ உங்க ஊர்ல
ஆ எங்க ஊர்லயே லைட்டா தூருச்சுங்க மழ அதிகமா மழ பெய்லீங்க
சேரி சேரிங் ஏ இடியெல்லா இடிச்சுது பயங்கரமா இன்னு நம் ஊருக்கு எத்தன நாளைக் மழ இருக்குன் சொன்னாங்க
ஆ அது நியூஸ்சு செரியா பாக்கலீங்க
சேரி சேரிங்
அது மழ இருக்குன் தா சொன்னாங்க ஒரு ஒரு வாரத்துக்கட அது ஏதோ கொஞ்சோ மழை பேஞ்சாதா பரவாயில்லைங்க வெயிலுக்கு கொஞ்சோ ஏதோ நல்ல கூலிங்கா இருக்குங்க
சூட்ட தணிக்கு
ஆமாங்க கொஞ்சோ சூட்டு தணிச்சு கொஞ்சோ நல்லா ஜில்னஸ்ஸா இருக்குங்க
ம்
ம் அப்பறோ ஏதோ ஃபோன் ரிப்பேர்ன்னு சொன்னீங்க என்னாச்சுங்க
அது மைக்கு என்னமோ பிரச்சன ஃபோன்ல வந்து மைக் கு அவ நா போய் கேட்ட நேத்து அவங்க வந்துட் டு ஃபோன் வந்து உங்க ஃபோனுக்கு வந்து அந்த அண்ணாக்கு நா சொன்ன ஃபோன்ல வந்து மைக் வந்து ரப்பர் பேடு வந்து போயிருக்குங்கன்னா அத கொஞ்சோ எனக்கு கழட்டி கொஞ்சோ ரெடி பண்ணி குடுங்கண்ணா அப்டின்னு சொல்லி சொன்னே அந்த அண்ணா இருந்துட்டு அதெல்லா இல்ல பாப்பா உ ஃபோனுக்கு அந்த வெர்சன் வந்து செட் ஆகல அப்டிங்கற மாரி சொன்னாங்க அப்பறோ வந்துட்டு அந்த வெர்சனு அந்த ஆப்பும் வந்து செட் ஆகல நீ வந்துட்டு என்ன பண்றேன்னா வேற ஃபோன்ல போட்டு பேசு அப்டிங்கற மாரி வந்து சொல்ட்டாங்க
சேரி சேரிங்க
ஆ அந்த இது அந்த ஆப் ப வந்து இன்ஸ்டால் பண்ண சொன்னாங்க ஸ்பீக்கர்லா இல்ல மைக் ரோ ஃபோன் வந்துட்டு எக்கோ அடிக்குதாமா ஆப்போசிட்ல பேசுறவங்களுக்கு வந்துட்டு
ஆமா ஆமா லைட்டா அது இப்பவுமே லைட்டாதா அடிச்சதுங்க இதுக்கு முன்னாடி கால் பேசுனப்போவுமே
ஆ இப்ப தெளிவா கேக்குதுங்களா ரெண்டு நாளா நேத்துல இருந்து தெளிவா கேக்குன்னு நெனைக்கிறே
ஆ இப்போ பரவாயில்லைங்க தெளிவாத்தா கேக்குதுங்க
ஆ அதனாலதா நீங்க இல்லே இல்லேன்னே சொன்னீங்க
அ அப்போ கொஞ்சோ அப்டி சொன்னங்க லைட்டாதா எக்கோ அடிச்சுட்டு இருந்துதுங்க
ஆ அப் அதனால செரி சரி பண்ணிட்லா அப்டினு சொல்லிட்டுதா மறுபடியு அப்றோ நா போய் சொன்ன அந்த அண்ணாட்ட இதா ப்ராப்ளம்னு அப்றோ அந்த அண்ணாவு அதேதா சொன்னாங்க கடைல வேல செய்ற பசங்கதா அந்த மாரி சொல்ட்டாங்க
சேரி சேரிங்க
சில பேத்துக்கு எதுவுமே தெரியறது இல்ல நா போய் சொன்னாலு ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க நா ஒரு பொண்ணுன்னு சொல்லிட்டு உனக்கு எப்டி இது தெரியு நீ எப்டி சொல்லா அப்டிங்கிற மாரி சொல்றாங்க
அப்படின்னு இல்லைங்க அது ஏதோ புதுசா கீழ வேலைக்கு வச்சிருப்பாங்க அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் என்ன கம்ப்ளைண்ட்னு தெரியாதுல்லங்க நம்ம டெய்லி ஒர்க் பண்ணிட்டு இருக்கற எங்களுக்குதா என்ன ப்ராப்ளம் நம்ம ஃபோன் என்னாவு ஹேங் ஆவமா என்ன ஆவுனு நம்மளுக்குதா தெரியு ங்க நம்ம புதுசா ஒருத்தங்கிட்ட குடுத்தா ஃபோன் நல்லா இருக்குன்னு நம்ம சொல்லி குடுத்தா அவங்க யூசேஜ் பொறுத்துதாங்க அவங்க யூஸ் பண்ணி பாத்துட்டுதான சொல்ல முடியு
ம்
அவிங்களுக்கு ஒரு வேல நல்லா இருக்கலா யூஸ் பண்றக்கு
ஆ அதேதா அதேதா நம்ம ஃபோனு நம்மளுக்குதா தெரியு நம்ம ஒடம்பு நம்மளுக் குதா தெரியு அந்த மாரி
ஆமா ஆமா அது மாரிதாங்க யார் யூஸ் பண்றாங்களோ அவிங்களுக்குதா தெரியுங்க போன் பத்தி ஆ என்ன கம்ப்ளைண்ட்டு என்ன
போன் க போன் கட வச்சா கூட நல்லா சம்பாச்சுக்கலமாட்டு இருக்கு சொன்ன மாரி
அது இப்பெல்லாமே மொதல எல்லாமே நம்ம போன் ரீசார்ஜ் பண்ணும்னா போன் கடைக்கு போய்தா ரீசார்ஜ் பண்ணிட்டு இருந்தோ இப்பல்லாமே நம்ப இவிங்கவிங்களே யு பி ஐ மூலியமா போன்லயே அவிங்கவிங்களே பேங்க் அக்கௌண்ட் மூலி ரீசார்ஜ் பண்ணிக்கிறோ
ம் கரெக்ட் தா கரெக் ட்டு தா ம் ரீசார்ஜ் பண்றத விட
ம் ம் சொல்லுங்க
நீங்க சொல்லுங்க
இப்ப பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினா பதினேழுக்கு முன்னாடி எல்லாமே ஏர்செல் அ ஏர் செல் தெரியுமில்லங்க அதெல்லா இருந்தது அது த்ரீ ஜி தா இருந்துங்க அதுக்கப்பறோ ஜியோ வந்து ரெண்டாயிரத்தி பதினேழுலதா வந்ததுங்க ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு தா வந்ததுங்க அதுக்கப்றோ தா ஃபோர் ஜினே ஒன்னு வந்ததுங்க ஃபாஸ்ட்டா இருக்கிற நெட்ஒர்க்கு ஜியோ ஆ பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு முன்னாடி எல்லாமே பாத்தீங்கன்னா டேட்டா காடுன்னு ஒன்னு யூஸ் பண்ணுவ பாத்தீங்கன்னா பத்து ரூபா ரீசார்ஜ் காடே இருவது ரூபா ரீசார்ஜ் கார்டுன்னு ஒன்னு யூஸ் பண்ணிட்டு இருந்தங்க
ம்
ம் அதெல்லா நீங்க யூஸ் பண்ணிருக்கீங்களா
ஆ நா காலேஜ் படிக்கு போது ஃபர்ஸ்ட் வாங்கன புதுசுல ஒரு பத்தொம்பது ரூபா ரீசார்ஜ் கார்டுனு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்து அதுல உரச்சு நம்பர் போட்டு யூஸ் பண்ணே ஞாபகோ இருக்கு ஏர்சல் அப்போல்லா ரொம்ப பேஃமஸு
ஆமா ஆமாங்க
அப்பறோ அந்த யா அந்த ஏர்சல் கம்பெனி ஏர்செல் ஏ இழுத்து மூடுனாங்கன்னே தெரில அதுக்கப்பறோ லாஸ் ஆயி
அது கம் புடி குஞ்சி லாஸ்ட்ல போனங்காட்டி எல்லா அப்புறம் நெட்ஒர்க் இது பண்ண முடியும்னு மூடிட்டாய்ங்க பாத்தீங்கன்னா அந்த டைம்ல பாத்தீங்கன்னா ஆமா சென்ட்ரல் கவர்மெண்ட்ங்க அந்த டைம்ல பாத்தீங்கன்னா அந் த்ரீ ஜி வந்த டைமில்ல நறையா சிம் ஆ நெட்ஒர்க் நறைய கனெக்ஷன் இருந்ததுங்க நறைய நெட்ஒர்க் நரைய துறை இருந்ததுங்க பாத்தீங்கன்னா டொக்கோமோனு ஒன்னு இருந்தது ரிலையன்ஸு
ஆ கேள்விப்பட்ருக்கே ஆ
ஆ டொக்கோமோ ரிலையன்ஸு அதுக்கப்பறோ இன்னும் சிலதெல்லாம் இருந்ததுங்க அந்த டைம்ல இப்ப அப் ப்போ இருந்து இப்ப வரைக்கும் இருக்கத பாத்தீங்கன்னா ஆ ஏர்டெல் ஒன்னு ஜியோ இப்ப வந்தது பி எஸ் என் எல் ஏர்டெல் அப்பறம் ஓடாபோன் இது மூணு மட் டும் தான் அப்ப இருந்து இப்ப வரைக்கும் இருக்குங்க இதுக்கு முன்னாடி ரிலையன்ஸ்ன்னு பேர் இருந்தது அத ஓடா போன் வாங்கி ஓடா போன்னே பேர் மாத்தி ட்டாங்க
ம் ஆமா ஆமா
அதான் போயிட்டு இருக்கீங்க இப்போ ஃபைவ் ஜி நெட்ர்க் வரனுங்க கொஞ்சம் பிளான் எல்லாம் ஏத்திட்டாங்க முதல்ல எல்லாம் அன்லிமிட்டா பிரீயா கொடுத்துட்டு இருந் தாங்க இப்பல்லா கொஞ்சம் ஏத்திட்டாங்க
ஆமா ஆமா இப்ப நெறைய காசு வந்து ஏக ஏற ஆரம்பிச்சிருச்சு அதுவும் இல்லாம நார்மலா வந்துட்டு ரீசார்ஜ் பண்ணது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அப்றோ அவங்களும் காசு பாக்கணும் சம்பாதிக்கணும்ல்ல
ஆமா ஆமா ஆமா ஆனா முதல்ல எல்லாம் ஒரு ப்ளான் பாத்தீங்கன்னா ஃபோர் ஜி ப்ளான் எப்படின்னா ஒரு மாச த்துக்கு வெறும் இரநூத்தம்பது ரூவா இரநூறு ரூபாய்க்கு இருந்ததுங்க டெய்லி ஒன்றஜிப் டேட்டா அன்லிமிடெட் கால்ஸ் அந்தந்த அந்த லிமிட்லருந்து இப்ப கரண்ட் சுச்சுவேஷன் பாத்தீங்கன்னா ஐநூறு ரூவா இல்லாம நல்லா ரீசார்ஜ் ப்ளானே போட முடியாதுங்க எல்ல ஐநூறு ரூவாய்க்கு மேலே தான் இருக்குங்க
இப்போ ஒன் மந்த்துக்கு ஒரு ஃபோர்ட்டீன் டேஸ் நீங்க சொன்ன மாதிரி ரீசார்ஜ் பண்றதுன்னா த்ரீ ஹண்ட்ரடு டூ நைன் நைன் டூ ஹண்ட்ரட் நைன் நைன் சம்திங்மும் வருது
ஆமா ஆமா எல்லாமே ரேட் ஏத்திட்டாங்க அதுக்கு தகுந்த மாதிரி அதுல டேட்டாவும் கம்மியா கொடுக்குற மாரி
ஒன்றரை தான் வருது ஒன்றரைக்கு மேலிலா வந்தது இல்ல
ஆமாங்க நம்மளோட யூசேஜ் பாத்தீங்கன்னா அதிகபட்ச சோ ஒன் ஜி பி தான் ஒன் ஜி பி இல்லைன்னா புல் டேட்டாவும் முடிச்சிருவாங்க நம்மளோட யூசேஜ பொறுத்துங்க
செரி செரி மொபைல அதே மாரி சரி பண்றதுக்கு டிஸ்ப்ளே சரி பண்றதுக்கு டூ தௌசண்ட் வாங்குறாங்க தௌசண்ட் பைவ் ஹண்ட்ரடே மதர் போர்டு சேஞ்ச் பண்றதுனாலு வாங்றாங்க பேட்டரிக்கு வந்து ஐநூறு அறுநூறு வாங்றாங்க ஆனா அந்த அளவுக்கு குவாலிட்டியா ரெடி பண்ணி தரதுல்ல ஏனோ தானோ சரி பண்ணி கொடுக்றாங்க மறுபடியும் அவங்க கிட்டயே போய் நிக்ற மாரி
அவிங்களுக்கு அங்க கொஞ்சம் ப்ராபிட் பாக்குறக்கு பாத்தீங்கன்னா அதெல்லாம் ஒரிஜினாலிட்டியா போட்டா இன்ன ரேட்டு வருங்க அவங்க பாத்தீங்கன்னா சைனா ப்ராடக்ட் மாரி கம்மியான ரேட்டுக்கு வைக்கிற காம்பிடன்ஸ் எல்லாம் போட்டு கொடுத்து ருவாங்க
ஆ அதேதான் அதேதான்
நம்மளுக்கு ஒரிஜினாலிட்டியா வேணும்னா நம்ம புதுபோன் எப்டி வாங்குறோமோ அதுல இருந்து யூஸ் பண்றதா அது ஒரிஜினாலிட்டியா இருக்குங்க நாம ஏதாவோ கம்ப்ளைண்ட்ன்னு ஏதோ வேற உள்ள இருக்கற சிப் செட்டோ வேற ஏதாச்சும் உள்ள இருக்கிற ப்ராசரோ ப்ராடக்டோ உள்ள இருக்கிற காம்பனன்ட் மாச்சி ன்னா அது வந்து ஒரிஜினாலிட்டி மாரியே இருக்காதுங்க ரொம்போ கொஞ்சம் டல் அடிக்கிற மாதிரிதான் இருக்குங்க யூசேஜக்கு ஹேங்க் ஆவும்
ஆனா இப்ப இருக்கிறவங்க எல்லாமே வந்துட்டு மொபைல் இருத்தீங்கன்னா மால் எனவோ ஒரு டூ மன்த்ஸ் த்ரி மன்த்ஸ் யூஸ் பண்றாங்க போட்டுட்டு அடுத்து மொபைல் வாங்கிட்டு போய்றாங்க இங்க கேமரா குவாலிட்டி நல்லா இருந்தா போகுது அதே செக்கணண்டா வாங்கி யூஸ் பண்றீங்களே இருக்குறாங்க
நம்ம அப்படி ஒன்னு டெய்லி போட்டோகிராஃபரா டெய்லி போட்டோ எடுத்து போட்டோ எடுத் து சில பேரு அப்டிதா இந்த ஜென்ரேஷனுக்கு பாத்தீங்கன்னா ஆ நா காலேஜ் படிச்சப்பல்லா அப்படிதாங்க சும்மா ஃபோட்டோ வந்து போன் வந்து போ போ கேமராக்கோசரம் தா வாங்குறாங்க சும்மா ஃபோட்டோ எடுக்க வேண்டியது போஸ் போட வேண்டியது அந்த டாப் ஆங்கிள் சைட் ஆங்கிள் ஃபோட்டோ எடுப்பாங்க சும்மா அத வச்சு ஸ்டேட்டஸ் போடுறக்கு அத தவிர வேற எதுவுமே இருக்காதுங்க
சும்மா சும்மா எங்க போனாலு இப்பல்லா நம்மள வெளில போனா சொல்ட்டு போமாட் டோ எங்க போனுனாலு போயிட்டு அமைதியா இப்ப எங்க போனாலு இன்ஸ்டால ஸ்லேட்டஸ் போட்டுறது நா கோயிலுக்கு போயிருக்கே
ஆமா ஆமா அது பாத்தீங்கன்னா இந்த ஸ்னாப்சாட்டு பாத்தீங்கன்னா இல்ல அது போறது எப்பாச்சு போடலாங்க அது வந்து தப்பு இல்ல ஆனா இப்ப அது ட்ரெண்டிங்க்கு நம்ம அது மாறதாங்க ஆனா இவிங்க சாப்புடுறது என்ன ஜூஸ் குடிக்கிறது சாப்புடுறதுல இருந்து தூங்குற வரைக்கு எல்லாமே போடுறாங்க டெய்லி ரொட்டீனு பூராவே அந்த அளவுக்கு ஆய் போச்சுங்க இப்போ இருக்கிற
ஒரு நாள் ஃபோனு யூஸ் பண்ணாமயே இருக்க முடியாதுங்கற அளவுக்கு ஸ்டேஜக்கு வந்தாச்சு
ஆமா ஆமாங்க இப்ப ரீசெண்டா கூட ஒரு மூவி வந்ததுங்க எல்ஐக்கேன்னு ஒரு மூவி அந்த மூவி பாத்துருந்தீங்கனா தின்ன
நா இன்னு பாக்கல செடி வந்துருச்சா
ஆ வந்துருச்சுங்க நீங்க வேனா பாருங்க நல்லா இருக்குங்க அது பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே கொஞ்ச நல்லா எடுத்துட்டு போயிருப்பாங்க
நல்லா இல்லைங்க ஃபஸ்ட் ஆஃப் தா நல்லா இருக்கு செகண்ட் ஆஃப் நல்லா இல்லேனு மாதிரி தா சொன்னாங்களே
அ சொன்னாங்க அது அவிங்க சொல்ற ரீவ்யூங்க அது தனிப்பட்ட முறையில அவுங்க அவுங் பாத்தா தா தெரியுங்க எப்படி இருக்கு அப்படின்னு நீங்க பாருங்க நல்லா இருக்குங்க
ஆ சேரி ஓகேங்க நா பாத்துட்டு எப்டி இருக்குதுன்னு உங்ககிட்ட சொல்றே நம்ம அது ஒரு நாள் டிஸ்கஸ் பண்ணலா சேரி ஓகேங்க நா கூப்பிடுறேங்க ஆ